ஹலோ சொல்லுங்க மேடம் கேக்குது மேட ஆ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க மேடம் என்னா பண்றீங்க
ஆ செரிங்க நானா ஆ கொஞ்சம் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
நா தூங்கிட்டு இருக்கேன் நீங்க இப்ப திங்ஸ் இப்ப எடுத்து வச்சி என்ன கெளம்புறீங்களா வியாது
இல்ல இல்லங்க இல்லங்க ஸ்கூலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருக்கே நாளைக் கி இப்பதா வந்தாங்க ஆமா ஆமா ஆமா இப்பதா வந்தாங்க வீட் இல்ல அவங்கக்கும் சாப்பாடு கோ இது பண்ணிட்டு ரெ குடுத்துட்டு படுக்க வை படுக்கறாங்க லாங் நீங்க எல்லாரும் படுத் ச்சாங்களா
ஆ படுத்துடாங்க அப்றோ என்ன டிஃபன் பண்ணீங்க
டிஃபனுங்களா இன்னிக் கி வந்து இட் லியும் ஆ தக்காளி சட்னியும் செஞ்சங்க
போதுமா அவ்ளோதானா சாம்பார்லாம் கேக்க மாட்டாங்களா
ஆஹா அதெல்லாம் எதுவும் கேக்க மாட்டாங்க இதுவே எங்க சாப்ட மாட்டாங்க தக்காளி கொஞ்சம் காரமா இருந்தாலும் வேணான் சொல்லிடுவாங்க அவுங்களுக்கு ஏத்தமாரி கொஞ்சம் கம்மியா போட்டு எங்களுக்கு வந்து தனியா அரைச்சிப்போங்க கொஞ்சம் மிளகா அதிகமா போட்டு
டிங்களா பொடி
பொடியா இட்லி பொடிங்களா இல்லங்க அது இருக் இருக்குங்க நாங்க சாப்பிடுவோ அவங்க வந்து சாப்பிட மாட் தாங்க
ம்
ம் அதங்க அதெல்லா தனி தத்தனியா உங்களுக்கு பண்ற மாரி இருக் கு தேங்காய் சட்னினா சாப்பிட்டுருவாங்க அது கொஞ்சோ காரமா இல்லாம இருக் கொ அதனால
ம் டெய்லி அதே பண்ண முடியாதுல்ல
ஆமா ஆமா ஆமா
ஏத டெய்லி வேற வேற மாரி
ம் ம் ம்
நீங்க சொல்லுங்க மேடம் சட்னிலயும் நல்லா வை வித விதமா பண்ணுவீங்களா
வித விதமான எது மாதிரி பண்ணலா மேம் ஏதாவதுச்ச சொல்றீங்களா டிப்ஸு
அதா உங்க கேட்டேன் நானே இப்ப தக்காளி செட்டின்ன என்ன போட்டு அரைப்பே இப்ப த கல் சட்னில அரைக்குங்களா ஹலோ கேக்குதா மேடம் இப்ப அதுக்கு என்ன என்னென்ன போட்டு செஞ்சுங்க தக்காளி சட்னியே மேக்சிமம் எப்படி போட்டு செய்வீங்க
அப்ப அ தக்காளி வெங்காய வதக்கிட்டு அ பூண்டு இஞ்சி அது பச்ச மிளகா போட்டு அது ஒரு ம் ம் விதமா பண்ணுவாங்க அது கூட வேர்கடல போட்டு பண்ணுவே அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைப்பே அது அது மாதிரி ஆ எள்ள வச்சு வறுத்து அதுவும் பண்ணுவாங்க அதுவும் பண்ணுவ அது மீறி வேற இது கொட மொளகா இருக்குங்களா அது போடுவோ அது
உம் பரவால்ல இதே
ஆ ஆ அப்பகத்திரிக்காய் கூட போம் ஆனா கத்திரிக்காய் அவ்வா செட் ஆவாதுங்க இங்க அரி கோலு சொல்லிட்டு அவரு பண்ண மாட்டோ கொஞ்சோ இதுவா இருக்கறதால பையனுக்கு ஸ்கின்னு பராப்ளம் இருக்கு
விதவிதமா தா பண்றீங்க சரி
ஆமா கேரட்டு பண்ணுவங்க சொல்லுங்க ஆ
பருப்புனு பாத்தீங்கனா கடலபருப்பு உளுந்தம் பருப்பு அது சின்ன வெங்காயோ பூண்டு இஞ்சி காய்கறி கருவோப்ல இருக்கா ஒரு கை பிடி
உம்
கொடமொளகா நெடக்கல்ல அ
ஆ செரிங்க
உம் நீங்களே செம்மையா சமைப்பீங்க நீங்களே செமையா சமைப்பீங்க போல இருக்குது உங்களுக்கு பிச்சர் தேவயில்ல
இல்ல கொஞ்சோ கொஞ்சோ மாடுலேஷன் அதுல பண்ணாலே கொஞ்சோ டேஸ்ட் வேற மாரி இருக்கும்ல அதனாலதா அப்டி பண்ணுவே மத்தபடி எனக் தேங்கா சட்னிதாங்க புடிக்குது அவுங்களுக்கு அது கொஞ்சோ கார மே இல்லாம அப்டியே லைட்டா இருக்குது க அதுஸ் சாப்புறாங்க உம் அப்றோ வே நெலக்கடல சட்னியு சாப்ருவாங்க
உம் அது மாரி செஞ்சுருங்க
தேர் ஆமா இட்லி தோச குடுத் காம வேற மாதிரினா என்ன குடுக்கலாம்
ப இடியாப்பம்லா செய்வாங்களே இடியாப்பம் தேங்கா பாலு சப்பாத்தி அந்த மாரி பண்ணுவாங்க நைட்ல இடியாப்போம் உங்களுக்கு செய்ய தெரியாதா
து இல்ல செய்வேன் ஒரு கொழந்தைக்கு புடிக்கும் இன்னொரு கொழந்தை சாப்பிட மாட்டறா அது அது மாரி ஆ நூடுல்ஸ் மாரி இல்ல அது மாரி ஒரு மாரியா இருக்குன்னு வேணான் சொல்றாங்க
ம் சப்பாத்தி சாப்புடுவாங்ளா
சப்பாத்தியும் சாப்பிட மாட்டாங்க பூரி மட்டுந்தான் சாப்புடுவாங்க நைட் டைம்ல அது குடுத்தா அது செட்காது இல்ல காலேல டைம்ல டைம் பத்த மாட்டு து அவுங்களுக்கு குடுத்து குடுக்கறத்துக்கு
ம் ஹும் டைம் வேன் வந்துருன்ல ம்
அதுனால அது இட்லி தோசன் போது அது நடுவுல கொஞ்ச பொங்கல் செய்வேன்
ம்
ம் அது சாப்புடுவாங்க மத்த படி வேற மேகி அது அதல்லா குடுக்கலாம் மாட்டேன் அதுமாரி ஆனா கேட்பாங்க எப்பியாது பசங்க கொண்டு வ ராங்க எங்க செஞ்சுதாங்க ஸ்கூலுக்கு வேணுமா இட்லி இட்லி தோச அது மாரிலாம் குடுத் தா எப்டி பத்தாதுல்ல இப்ப தெரியாது அவுங்களுக்கு மாத்த பசங்க கொண்டு வராங்க கொண்டு வராங்கன்னு எனக்கு குடுங்க குடுங்கன் கேக்றாங்க அப்றோ சிம்பிளா தயிர் சாதோம் வேணு அப்புற அது லெமன் சாதோம் புளி சாதோம் அது மாரி நம்மளுக்கு அது மாரி குடுத்தா நம்மளுக்கு து ஈஸி தான் ஆனா அவங்களுக்கு வந்து சத்து இருக்குமா அதெல்லா இருக்காதுன் யோசிப்போம் அதுனால எப்பியும் போல பொறியல் கொழம்பு இது மாரி வச்சு கெலறிதான் குடுக்கறது
ம்
வீடுத்துருவேன் கீரை ஒரு நாள் ஆமா மா மா
உ உ உ பரவல பசங்களுக்கு பாத்து பாத்து செஞ்சு கொடுக்குறீங்க
ஆமா அவங்களுக்கு ஏதாச்சு ஒன்னுன்னா நம்மதானே கஷ்டப்படணு அது நல்லா ஹெல்த்தியா குடுத்தாதா இப்ப தெரியாது இல்ல ஃப் படிக்கிறது எல்லாமே அதுல இருந்துதா வருது வெண்டைக்கா சாதோ அது மாதிரி கீர கீர நாலே புடிக்காதாங் சொல்லுவாங்க அப்டியே ஸ்கூல்லுக்கு குடுத்து விட்டா சாப்டுர்றாங்க
உ
உ வேற ஏதாச்சு நல்ல எதனா அதா அதா அங்க குடுத்துட்டு நாங்க மிஸ்சுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா எ சின்ன பொண்ணு இப்டினா வயிறுலிக்குது அது மாரி சொல்லி ஆக் டிங் பண்ணுவா ரொம்ப அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஆமா ஃபோன் மத்த பசங்க ஏதாச்சு சொன்னாங்கன்னா எனக்கு அதே மாரி வலிக்குது எனக்கு பிடிக்கல எனக்கு மயக்க வருது அது மாதிரி எதாவது இதொன்னு சொல்லுவா அவங்க ஃபோன் பண்ணி எ கிட்ட கேட்டுருவாங்க கேட் ட்டு இல்ல இல்ல அவ சாப்பிடுவா நீங்க சொல்லி ஊட்டுங்கன்னு சொன்னா செரி ஓகேன்னு சாப்ட்ருவா அது மாதிரி அவ கொஞ்சோ ஆக்டிங் அவ்ளதா கொஞ்சோ ஏன்னா இப்ப லீவ் விட்டுட்டு தொறந்துருக்காங்க அதனால கொஞ்ச நாளைக்கு அப்படிதா பண்ணுவா அதுக்கப்புறோ மிஸ் கரெக்டா தெரியு ஸ்கூல் போனா நல்லா இருப்பாங்க வீட் ல இந்த மாதிரி லீவ்ல இருந்தாங்கன்னா டல்லா இருப்பாங்க ஏன்னா சாப்பிட மாட்டாங்க சரியா அதனால உ அது மாரி போகணு இப்ப இருக்க பசங்கல்லா அது மாரிதா ஏமாத்துறாங்க ரொம்ப என்ன பண்றது
உ
உ நீ நீங்கலா எப்டி குடுத்தா சாப்ட்டுருவாங்களா சின்ன வயசுலலா
எங்க பொண்ணுதா அது வேணு இது வேனுனு கேப்பா எங்க பையே எது செஞ்சு குடுத்தாலு சாப்பிடுவா உள்ள பொண்ணுதா கொஞ்சோ டேஸ்ட் இல்லன்னா சாப்பிடவேமாட்ட பஷ் பட்னியா இந்தா கூட பரவாயில்ல சாப்பிடமாட் அதாவது இன்ன என்னா போடணுமோ அதெல்லா போட்டு சாமச்சா மட்டுதா சாப்புடுவா
ஓ சேரி சே
இப்ப சாம்பா ஆமா சாம்பார்னா எப்பிடி செய்யணுமோ அது மாரி செய்யணு ஏதாவது கொஞ்சோ மாரிச்சின்னா சாப்பிடமாட்டா
அப்பிடிங்களா ஆ நீங்க எப்பிடி செய்வீங்க சாம்பாரு டேஸ்ட்டியா இருக்கோனா
சாம்பார் நார்மலா பருப்பு வேக வைக்கு போது கொஞ்சோ எண்ணெ ஊத்திவுட்டு சீரகம் மெளகு பூண்டு பெருங்காயோ இதெல்லா போட்டு சின்ன வெங்காயோ அதிலியு ன்ச்சி போட்டு வேக வைப்பே
ம் ம் ம்
வேணா பரங்கிக்கா இருந்தா போனு ஆ தக்காளி அதிலியே போலா பரங் கரண்டா போடலா அதெல்லா போ
ம்
அதல்ல போட்டா ஏதாவது இருக்கு அதனால தா வரைங்கா போட்டா புடிக்காது பரைங்க போட்டா புடிக்கது எனக்கு எனக்கு பருப்பு சீரண மெளக்கு பூண்டு அதும அதிகமா போடக்கூடாது அது அதிகமா போடக்கூடாது லைட்ட தா போடணு அது தெரியவே கூடாது சீரகம்ல்லா அந்த மாரி ஆ போ இந்த மாரி பாக்காவா ஒடம்ப ஹெல்த்ம் கொஞ்ச அதிகமா போட் த்தம்னா அவ்ளா
அப்படியா அந்தஸ் அதி திகமா வரதால அவங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா அது ஜீரண அதுக்கு ரொம்ப நல்லது ம்
போட்டுவ எதா இருந்தாலுமே அப்போ உண்டு உடு வந்து போட போடணு தேவல்லா போடக் நா எல்லா சட்னியு சேர்த்தருவே அத அவளே குடிக்கது அந்தமா ஆமா அந்த மாரி பிரச்சன வரு அப்புறோ மேக்சிமம்ந்த ம் இந்த லெமன் சாதத்துக்கு வந்து மெயினா பூண்டு போண்ணு புளி சாதத்துக்கு பூண்டு போட்ணு அது போடலைன்னா சாப்பிட மாட்டா பொளி சாதனத்துக்கெல்லா எதுக்கு பூண்டு அப்படனுட்டு விடுட நா
ஆமா அதுக்கெல்லா கூட மாட்டாங்க தான
பூண்டு போற மாடங்க நா அவளுக்கு புடிக்கு ம்
அந்த ஸ்மெல்லு புடிச்சதால கேட்பாங்க ம் ம்
ம் பருப்புல்லா